கேக்குதா
துங்மா உங்களுக் கேக்குதுங்ளா
மதிய வணக்
மதிய வணக்கம் அம்மா எப்டி இருக்கிங்க
கே சாப்ட்டிங்ளா
ஆஹ் சாப்ட்டேங் மேம்
ஆஹ் சாப்ட்டேம்மா சாப்ட்டே ஹேப்பி வெட் டிங் ஆன்வெர்சரி வே ஃப விக்கம்மா மகிழ்ச்சி இன்னைக்கு கல்யாண நாள் ரொம்ப சந்தோஷம் நன்னா கொண்டா டாடு கோவிலுக்கு போயிட்டு வா ஸ்வீட் பண்ணி பாயசம் பண்ணு வீட்டுல சரியா
செரிங்கமா செரிங்க
உம்
காலையில ஆஹ் சொல்லுங்கமா
ஆ காலையிலயே சொல்லணும் மறந்து ன் சரி ஆப் வழியாவே சொல்லிட்டேன் இன்னைக்கு
சரி சரிங்கமா நன்றிங்க ஆக்சுவலா அம்மா அப்பாவு அப்பா வந்து இருவத்த ஒன்பதாம் தேதினு தெரியும் ஆனா இன்னைக் கு இருபத்து ஒண்பதுங்கறத மறந்துட்டாரு
ஆஹ் இல்ல நானு நா நா மறக்கல நா ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் என க்கு கொஞ்சம் வீ ட்லல்லாம் நைட்டு ஊருக்கு போறாங்க அது விஷ யமா கடைக்கு போறது காய் வாங்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அதனால என்னால டக்குன்னு ஃபோன் நா காலையில இருந்து யாருக்குமே ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணியிருந்தா நிச்சயமா நா கா லியே பண்ணிருப்பேன் சாரி மன்னிச்சுக்கோமா
அம்மா ஏன் பரவாயில்லைங்மா இதுக்கு ய கேக்குறீங்க அப்புறம் ப த்தாச்சு பத்திரையாச்சு அக்கா தங்கச்சி எல் லாம் நடக்கு எல்லா த்துக்கும் ஞாபகம் இருக்கு வேலை பழுவல மறந்துட்டாங்க அப்புறம் செரி ஞாபக அவங்களா கூப்டுட்டு வந்ட்டு நானு கூப்டவே இல்லை அப்பறம் அப்பாட்ட மட்டு கூப்ட்டேன் நானு அப்பாட்ட மட்டு நாளைக்கு பங்க்ஷன் தேதி சொல்றக்காக கூப்ட்டேன் அப்புறம் ஓ அப்பா பேசுனாரு பேசிட்டு அப்பாக்கு இருபத்தொன்பதுன்னு தெரியும் பட் இன்னைக்கு தேதி இருபத்தொன்பதுன்னு தெரியல
பா
அப்புறம் அப்பா இன்னக்கி தேதி என்னங்ப்பா இன்னைக்கி என்ன விசேஷம் அப்படின்ன அப்பறந்தான் அய் ஐயயோ உன்னோட திருமண நாள் தான சமைய அப்டின்னாரு அப்புறம் சேரிங் தாப்டி டுஅப்புறம் அக்கா அம்மா எல்லாம் கூப்ட்டாங்க எல்லாருமே காலையில கோயில்ல கும்ட்டுருக்காங்க தியானத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா வேல இருக்கறனால கூப்பல
மறந்துட்டாங்க
மறந்துட்டாங்க அப்றம் செரி சொல்லிட்டு தம்பிக்கு இன்னிக்கு டிசி குடுத்தாங்மா
அ
பள்ளில பத்தாது முடிஞ்சுதுல்ல அதனால அப்றம் போய் டிசியும ஆ அதாது மார்க்ஷீட்டும் கொடுத்தாங்க ஆஹ் செரின வாங்கிட்டு அதுக்கப்ற போயி அது ஒரு பத்து நகல் காபி எல்லாம் போட்டுட்டு
எடுத்து வச்சுக்கணு எடுத்துன்டு அதெல்லா நல்லா ஃபைல் பண்ணி ஒரு ஃபைல் தனியா வாங்கி அந்த இதுல வந் எல்லாத்தையும் பின் பண்ணி வெக்க சொல்லுங்க
ஆமாங்மா தனியா அப்டிதான் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கு
பெரிய கிளாஸ் வந்துட்டாரு இனிமே ஒரு ஒரு வருஷமும் அதா என்னென்ன ம.. பரிந்துரைக்கிறாங்களோ எல்லாத்தியும் வாங்கி பாராட்டு பத்ரம் எது வந்தாலும் அந்த ஃபைல்ல வைக்கணும் அப்டி பழக்கப்படுத்தணும் இனிமே அவரோட வேலைக் எல்லாம் அவர் தான்
அம்மா நீங்க பேசும்போது பின்னாடி ஏதோ ஒரு ஒலி மட்டும் கேக்குது
இல்லேயம்மா இப்டி கை தட்டும் போது வளையல் சத்தம் கேட்ருக்கும்
ஓ செரி செரிங்கமா அதுக்கப்றம் சேரின் சொல்லிட்டு அன்னக்கி அப்பா வந்து பேர நல்ல மார்க் வாங்கிருந்தாங்கன்னு சொ சொல்லிட்டு சால்வல்லாம் போட் தி வீட்லயே ஒரு சின்னதா விழாம பண்ணலான்னு சொல்லி அவரு ரொம்ப விருப்பப்பட்டாரு
செரி செரி
அப்டினு சொல்லிட்டா அப்ப ஒரு பத்து பதினஞ்சு புகைப்படம் எடுத்திருந்ததுங்கமா ஆ ஆ ஆ அப்புறம் அதெல்லாம் போயி எப்பங்மா
இந்த மா வந்ததுக்கு அப்புறம் நான் கூட இல்லாம போயிட்டு ன்னு வருத்தப்படுறேன்
ஆ ஒரே ஒரு நாள் தான் அதுக்கு முதல் நாள் நீங்க வந்தீங்க கரெக்ட டா ஆ அதுக்கு முதல் நாள் நம்ம சந்திக்கிறோம் அடுத்த நாள் எல்ல நானு சரி சரி சூழ்நிலைனால நீங்க போக வேண்டியதாயிருச்சு இங்கே இருந்துருக் இருந்து நான் என்ன நினைச்சேன்னா மதிப்பெண்ல்லாம் வந்ததுக்குப்புறம் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு திரும்ப நம்ம ஆ பறிச்சுிருதுறப்ப நம்ம பாபா கோயிலுக்கு போனோம்ல்லங் மா திரும்ப நன்றி சொல் சொல்றதுக்காக உங்க கூட திரும்ப நான் கோயம்புத் தூர் வந்து பாபா கோயில்ல ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம தான் உங்கள சென்னைக்கு அனுப்பணும்னு தான் நான் நினைச்ச
ம் ம் இந்த பிள்ளைக்கு ரொம்ப அவசரம் நான் என்ன பண்றது சொல்லு பொறும கெடையாது ஆ எந்த எடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல நான் என்ன பண்ணட்டோமா எல்லாரும் வேணும் நாம் போறேன் இவங்கல்லா வந்து கோவத்துல போற றாங்க நாம்ப என்ன பண்றது சொல்லு வருவே அடுத்த மாசோ இல்லன்னா அடுத்த அதுக்கு அடுத்த மாசோ வருவே நான்
ஓ சரி சரிங்ம்மா
ஆனா எனக்கு எப்டி அனு
அம்மா நீங்க பேசுறப்ப மட் டு கரகரன் சவுண்டு வருது அதுக்கப்புறோ ஆரம்ப ஆரம்பி க்கிறப்ப அப்படி இல்ல இப்ப பேசுறப்ப அந்த ஒரு ஒலியு கூட வந்துகிட்டே இருக்கு
இல்லம்மா என் ஃபோன்ல ஒண்ணு இல்லம் மா ஏனா இரு நானு செக் பண்ணிக்கிறே ஏனா நானு யூடியூப் ஆன்ல இருந்தா அப்படி ஃபோன் ஆஹ எல்லா க்ளோஸ் பண்ணிட்டே ஓகே இப்போ
ஆஹ் சொல்லுங்கமா
இப்ப கிளியரா இருக்கா
இல்ல பேசுறப்ப மட்டு இந்த ஒலி கேக்குது என்னந்த தெர்ல கா த்து மாதிரியா அது என்னன் தெரியில ஆஹ சேரி தொடர்ந்து பேசுவோம்ப்பா க்லா
சேரி
ஃபேன் ஓட்ற சவுண்டாக் கூட ஒலியாக் கூட இருக்குலாம்
உம்
ஃபேன் ஒலிக் கொஞ்சத் தள்ளி பேசுங்க
இல்லது இன்னொரு ஹெட்ஃபோனு போடல்ல அதுனால உனக்கு அந்த ஒலி கேக்குது இத வர இருங்க இரு இப்போ
ஆஹா இப்ப கேக்குதுங்ம்மா
ஓக்கே ஓக்கே ஸ்பயின்
ஆ அதுதா அதுக்கப்புற அங்கு போய்யாம் அ புகைப்படம் இதெல்லா எடுத்துட்டு வந்தோ
ஆஹ்
அப்புறோ இன்னைக்கு எல்லா தம்பிக்க எல்லா ஃபீஸ் கட்டிட்டனால இன்னைக்கு திருமண நாள் வந்து எங்கியும் போகல எதுவு வந் து கொண்டாடல அதனால செரின் சொல்லிட்டு அவுருக்கு நா உங்குளுக் ஒரு புகைப்படம் அனுப்புறங்மா அத வந்து நாங்க இதுக் கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தப்ப அல்லது வெளியில போயிருந்தப்ப எடுத்திருந்த ஃபோட்டோ அதல்லா வெச்சு ட்டு ஒரு ரெண்டு வீடியோ பண்ணிருந்தோ
அ
த வந்து ஃபோட்டோ காப்பியா மாத்தி லேமினேஷன் பண்ணி ரெண்டு ஸ்வீட் வெச்சு வீட்ல அவுருக் குடுத்துட்டே
ஓக்கே ஓக்கே நல்ல விஷ்யோ இருக்கறத கொண்டு சந்தோஷமா இருக்கணும்மா
ச்சியமாங்ம்மா அதாவது கிரீட்டிங் காடு மாதிரி அத வந்து கேந்த ஸ் சுடியோலியே மாத்தி
அ
ளில வந்து வேற கடையில லேமினேஷன் பண்ணி ஆஹ் ரெண்டு கிரீ ட்டிங் காடா ஸ்வீட் வெச்சு குடுத்துட்டே
சேரி
ஆ நானா நல்லால்னா எதுவு யோசிக்க மாட்டங்ம்மா என்ன இருக்கோ அதை வெச்சு கொண்டாடிக்குவோ அவ்ள தா என்ன நம்ம ஆஹ் சொல்லுங்மா
என்னிக்கு பள்ளில இருந்து ந சீருடை எல்லா வருது பிள்ளைக்கு
அடுத்த வாரோ நாலாந் தேதி பள்ளி தெறக்கறாங்மா அதுக்கப் ப்பறந்தா தருவாங்க
சரி அப்ப அன்னிக்கு ஒரு நாளு அன்யூனிஃபாம்லப் போலாமா ஒன்னு தப்
ஆஹ் போய்க்கலாங்ம்மா ஸ்கூல்ல தா வந்து தெய்க்கிறதுக் கி குடுத்துருக்கோ அவங்க அ அதனால அவங்களா தர வரைக்கு நம்ம வந்து ஆஹ் வேற கலர் யூனிஃபாம்ல வந்து நம்ம போயிக்லான் சொல்லிருக்காங்க
உம்
ம் அதனால ஒன்னும் அ அதனால ஒன்னாப் போயிட்ருக்குங்மா இன்ன கொஞ்சு அந்த பாட புத்தகத்துக்கெல்லா ட்ட போடணு ப்றோ மற்றபடி ஆ பள்ளி பை பேக் எல்லா வாங்கியாச்சு ஆ ஆ அப்பறோ நா தண்ண தண்ணி பாட்டுல் இருக்குங் மாஸ் சீல் பாட்டுல் தா மொதலயே ரெண் மூணோ புதுசு தா இருக்கு ஆ அதே கப்றோ ஷூ வாங்யாச்சு சாக் ஸ் மட்டு ஸ்டாக் இல்லேன் சொன்னாங்க அ இரண்டு நாட் கு கலச்ச அது மட்டு வாங்கணு பெல்ட் வாங்கணு இன்னொனச்சு சிறு சிறு வேலைகள் மட்டு இருக்கு வத்தபடி வ முக்கா வாசி அவனுடிய ஒர்க்கு முடிஞ்சிது இன்னிக்கி மிகப் பெரிய இன்னொரு சந்தோஷ என்னன்னா என்னுடிய மகன் முதன் முதல்ல என்னய ஒக்கார வச்சு வண்டி ஓட்டுனா
அப்பா அ
னேலா கேட்டுட்டே இருந்தா எனக்கு கொஞ்ச கலு த்து வலினால எனக்கு கொஞ்சு பயமாருந்தத் து மோ இலக்காட்ட மாட்டா இருந்தாலு எனக் கொஞ்சோ ஒடம்பு இருக்குறனால ஓட்ட முடியுமா எங்யாது விழுந்துட்டம்னா அடிபட்றோமேங்ற ஒரு பயொ இருந்துது அப்றோ சேர் இன்னு இன்னைக்கு நாங்க மத்த வேலை எல்லா முடிச்சுட்டு வரும்போது கொஞ்ச தொலைவுல மட்டு தம்பிட்ட வண்டி குடுத்து சரி நா உட்கார்ற நீ ஓட்டு கொஞ்ச தூரந்தான வீட்ல இருக்கு வீட்டுக்கு இருக்கு அப்டினு சரிம்மான் சொல்லி ஒரு மூன்று நிமிட ங்கள் கூட்டி ட்டு வந்து வீட்ல விட்டுட்டாப்டிங்மா இன்னொரு நாலஞ்சு தடவ பழக் கினா நா கொஞ்ச தூரோ வண்டி ஓட் ட்டனா பைய கொஞ்ச தூரோ வ
ஆஹ் பயமில்லாம ஓட்டுவாரு
ல்லாம ரெண்டு பேரு மாத் டி ஓட்டிட்டம்னா கழுத்துவலி இருக்கறனால ரொம்ப தூரோ தொடர்ந்து வண்டி ஓட்ட வேண்டானு சொல்றாங்க அது வண்டி ஓ ட்றது தவிர்க்கவு மு டியல உ அ ஊருக்குள்ள இருக்கனால அப்றோ ரெண்டு பேரு மா த்தி ஓட்றப்ப தெரியாது அவங்க அப்பாவ உக்கார வெச்சு ஓட்டிக்கிறா
உம்
ஹ அதனால இந்த லீவ்ல வந் து ம்ஹ் ஓட்டி பழகிட்டோ கரண்ட்டு வண்டி ஆமா ஒல்லியா இருந்தே ஒல்லியா இருந்தா தி ஆண்கள் வந்து அந்த எலும்பு வந்து கூடுதல் எடையா நமக்கு தெரிவாங்மா நம்ளுக்கு ஒடம்பு இருந்தாலு நம்மள நம்மளது வந்து என்னன்னா ஆண்கள் வந்து ஒல்லியா இருந்தாலு அவங்களுடைய அந்த உடல் வந்து ரொம்ப வலிமையா இருக்
வலிமையார்
ஆஹ் எனக் எப்டி தெரியுன்னா அப்பா ஒல்லியாதா இருக்காரு கொஞ்ச மொதல்ல கொஞ்சோ ஒடம்பு இருந்துது இப்ப ரொம்ப எழச்ட்டாரு மொதல்ல ரொம்ப ஒல்லியா இர்ந்தாரு அப்பறோ பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும் போது ஒடம்பு வந்துது இப்ப திரும்ப ஒல்லி ஆய் ட்டாரு
ஓ
எங்கம்மாவ உக்கார வெச்சு ஓட்டிருவே எங்கப்பாவ உக்கார வெச்சும்போது ஓட்டிருவே ஆனா எனக் கு வந்து வலி எடுத் கு நா வந்து சிரமப் பட்டு தா ஓட்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஆண்களுடைய ஒடம்பு வந்து ரொம்ப பலமா இரு
உம் உம் ஆமா
ஆஹ் வலிமை அதிகமா இருக்குற மாதிரி இருக்கு நாளைக்கு வந்து கோவையில அஹ் பாராட்டு விழா வச்சிருக்காங்மா உங்க பேரனுக்கு
நன்றிமா பா நா வாழ்த்து சொன்னேன் சொல்லுமா கொழந்தைக் ஏ
ச்சியமாங்மாய் இப்ப இதுல என்னன்னா ஆஹ் புனி ஆஹ் புனிதம்மா சொன்னாங்க இப்ப முதல்ல படிச்ச பள்ளி பிறந்த வீடு இப்ப போற பள்ளி புகுந்த வீ இது இப்பவே இரண்டு பள்ளிக் இப்பவும் போட்டி ஆரம்பிச்சிருச்சு எ முடிச்ச பள்ளியில என்ன சொல்றாங்க கவின் இங்கதா வந்து அவார்டு வாங்கணுங்குறாங்க வந்த போய் சேந்த பள்ளி என்னங்கறாங்க ரெண்டு நாள் ல்லா லீவ் குடுக்க முடியாதுங்கறனால கோயம்புத்தூர் போவேண்டிய சூழ்நில இப்ப ரெண்டு பல்லே